ஹலோ கேக்குதா
கேக்குது உனக்கேக்குதாப்
கேக்குது கேக்குது தெளிவா இருக்கு கிளியரா இருக்கு ஆமாப்பா இல்ல இனிமேதா நீனு சாப்டியா என்ன பண்ணிட்டு இருக்க
நாம் கால சாப்பாடுலா முடிஞ்சிருச்சு ஃபுல் ப்ரிப்ரேஷனு முடிஞ்சிருச்சு ஏன்னா பைய ஸ்கூலுக்கு போய் போம் போதே எல்லா வேலையு முடிச்சிருவே செவன் தேர்ட்டிக்குள்ள எ எல்லா வேலையு முடிஞ்சிரு செவன் தேர்டி டு டுவல் ஃபார்ட்டி ஃபைவ் நா ஃப்ரீ தா
ஃப்ரீ தானா டுவல் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு அப்ரோ
மெயின் ஆளு வந்துரு
யாரு தம்பியா
எயா ரெண்டாவது பொண்ணு வந்துரு
பொண்ணு பொண்ணு வந்து ருமோ ரெண்டாவது பொண்ணா அப்டியா என்ன படிக்கிறா
யூகேஜி யூகேஜி
யூகேஜியா ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் அ சரி அ எங்க வீட்லயு சீக்கிர முடிஞ்சிரு எல்லா பெரிய பாப்பா ஸ்கூலுக்கு இன்னு ஸ்கூல் ஓபன் பண்ணல
ஏ இன்னு ஓபன் பண்ணல ஸ்கூலு
டவெண்ட்டி டூ தா ஓப்பன் பண்ணுவாங்க அவளுக்கு
சிபிஎஸ்இ ஸ்கூல் தான
அ சிபிஎஸ்சி தா அந்த கேவி ஏர்போட்ஸ் இருக்குல்ல அது
ஓ பரவால்லப்பா அந்த மாரி ஸ்கூல்ஸ் ஸ்கூல்ஸல தா அட்மிஷன் எலா கெடைக்க மாட்டேங்குது
கெடைக்காதே கெடைக்கிறது தா ரொம்ப ரொம்ப கஷ்டோ நாங்களே சின்ன பாப்பாவுக்கு ட்ரை பண்ணோ கெடைக்கல
நானுந்தா சென்னை மாறலாம்ட்டு இது ஒரு வேற வேற எடத்து த்துக்கு மாரலான்ட்டு
அ அ அ
ட்ரை பண்ணே ஆனா கெடைக்கல வேற எடத்துக்கு மாறலாண்டு ட்ரை போணு கெடைக்கலன்ட்டு அதனால இருக்கிற எடத்துலயே இருந்துட்டோ
இருக்கறதுலே இருந்தாச்சு அங்க செட் ஆயிருச்சு ஒனக்கு இப்போ
சூப்பரா செட் ஆயிருச்சு எல்லாமே செட் ஆயிருச்சு லாங்குவேஜ்ல இருந்து எல்லாமே செட்
ஈசிய கத்துக்கிட்ட போல அங்க
இது ஈஸ் அதாவது வீட்டுக்கு வேறு வேலைக்கு வராங் ல்ல அவங்கள்ட நம்ம அந்த லாங்குவேஜில தா கம்யூனிகேட் பண்ணி ஆகணு
ஓ செரி செரி
ஏ இப் இப்போ ஸ்கூ ஸ்கூல்லேயு போய் பேசணு அப்டின்னா அந்த லாங்குவேஜில தான நம்ம கம்யூனிகேட் பண்ணி ஆகணு மேக்சிமம் இங்கிலீஷ் நம்ம இங்கிலீஷ் த ததிகினதோம் போடுற இங்கிலீஷ் ஆச்சே நம்ம இருக்க எடத்துல நம்ம கத்துக்கிட்ட இங்கிலீஷு நம்ம நம்ம நம்ம படிச்ச இடம் எல்லாம் தெரியுமே உனக்கு எப்படி இருந்திருக்கு நம்ம இங்கிலீஷ் யோசிச்சு பாரு அதனால வேற வழியே இல்லாம அந்த லாங்குவேஜ கத்துக்கிட்டே
கத்துக்கிட்ட எத்தன வருஷமா இருக்க அடி அங்க
பன்னெண்டு வருஷோ
பன்னெண்டு வருஷமா சூப்
கல்யாண ஆயே நா இங்கதா வந்தே வந்ததுல இருந்து இங்கேயே இருந்துட்டே டேரா போட்டு உக்காந்துட்டே
அங்கய இ இருந்துகோ இருந்துகோ அதா பெட்டர்
நல்லாருக்கும்ப்பா நல்லாருக்கும் வீட்டுக்கு பக்கத்துலயே எல்லாமே ரீச்
அப்ப நாங்க அங்க வர மாரி இருந்தா வந்துக்கலா அங்க உங்க வீட்டுக்கு
க ஆல்வேஸ் வெல்கம் நா சொல்லிக்கிட்டே தா இருக்க நீங்க எல்லாரு தா வரமாட்டேங்கிறீங்க நா எப்பவுமே சொல்லிகிட்டே தா நீங்க வாங்க அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க அவ என்ன சொல்றா இன்னொருத்தி நீ இருக்கிற எடத்துல இருந்துக்க எங்கள மட்டும் அலையவிடு அப்படிங்கிறா
அப்டிங்கிறாளா
நா இருக்கிற எடமே அப்படி இருக்கும் போது நா என்ன பண்றது
என்ன பண்ண முடியு ஆமா இங்கல்லாம் ஓன் டிவுக்குெல்லா வரமாட்ட நீனு
வந்தே ரொம்ப நாளாச்சுப்பா நம்ம நம்ம இருந்த ஏரியா பக்கல்லா வந்தே ரொம்ப நாளாச்சு கிட்டத்தட்ட ஃபைவ் இயர்ஸ் ஆய்டுச்சு லாஸ்ட்டா நா வந்து வந்து ஹவுஸ் வார்மிங்க் இன்வைட் பண்ணப்ப வந்தே எல்லாரையு அப்போ வந்தது எ வீடு கட்டியே இப்ப அஞ்சு வருஷ ஆச்சு அதுக்கப்பற அங்குட்டு போகவே இல்ல
செரி செரி செர்
ம் வேற இடம் மாறலானா எந்த எடத்துல மாறலான் தெரியாம போய் போய் பாத்துட்டு பாத்துட்டு வந்துறோ நாங்க அவ்ளோதா போய் அந்த இடத்த பாக்குறது புடிக்கல அதனால வந்தர்றது இப்ப எங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷனா நாங்க வச்சிருக்கற இடம் வந்து நீ இருக்கில அந்த இட நெக்ஸ்ட் இயர்
ஓ ஆ இது சூப்பரா இருக்கு வா வா
லைக் தட்டு தீஸ் டூ பிளேசஸ் ஆர் சேம் பிளேஸ் சேம் லைக் தட் ஓன்லி சோ ஆ கிளைமேட்டு கண்டிஷன்னு இ ஆ அதாவது ஒ இது எல்லாமே சேமா இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு வரலாமான்னு பிளானிங்ல்ல இருக்கோ
ஓகே ஓ
ம நெறய ஐ டி கம்பெனிஸ்ஸு இருக் பிள்ள நெறய ஐ டி கம்பெனிஸ்சு இருக்கு அ இங்கு ரெண்டு ஐ டி ஹப்ப விட்டு ரெண்டு பிக்கு ஐ டி ஹப்ப விட்டு அங்கதா கொஞ்சோ அதிகமா இருக்கு
அதனால அதனால அந்த இடத் அத சூஸ் பண்ணி வச்சுருக்கோ இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்சஸ்சும் கிடைக்கும்பா நாங்க இப்போ பாத்த இடத்துலல்லா ஒரே அபார்ட்மெண்ட்ஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் நமக்கு அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் கேட்டட் கம்யூனிட்டி லைஃப் எல்லா ஏ இஷ்டமே இல்ல இஷ்டமே இல்ல நா இங் இங்க இருக்கிறது வந்து இண்டடிபெண்டன்ட் ஹவுஸு ஓனர் வந்து வேற இடத்துல இருக்காங்க
ஓ செரி செரி இப்ப வீடு கட்னீங்கனா வேற வேற ஊர்ல வீடு கட்னீங்ளா ஹஸ்பண்டு ஊர்ல ஓ செரி செரி ஆ செ ரி செ ரி செ ரி ஆ ஓகே ஓகே ம்
ஆ வேற இடத்தில நம்ம நேட்டிவ்லயே கட்டியாச்சு
ஓ ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் ம் செரி ம் வாங்க இங்க வாங்க யாருமே இல்லதா இங்க பக்கத்ல
சின்ன சின்ன வேலைகளு இருக்கு அப்படிங்கறாங்க
ஆமா சின்ன சின்ன வேல என்ன பெரிய வேலையே இருக்கு இங்க
பாசிபிலிட்டிஸ்ங்கிறாங்க நமக்கு வந்து ஒரு நம்மள மாரி மிடில் கிளாஸ்ஸு வந்து லைஃப வந்து கொஞ்சோ இது இல்லாம ஓட்டிட் போறதுக்கு கரெக்டுங்றாங்க
கரெக்ட்டு ஆமா ஆமா நல்லா இங்க ஆ அதாவது அதா அங்க இருக்குறத விட நம்ம இதுலயே வேற ஒரு இடத்துல இருக்கிறத விட இங்க இருக்கிறது நல்லது
ஸ்கூலு எஜிகேஷன் ஏ எல்லாமே நல்லாருக்கு
நா சூப்பரா இருக்கு இங்கெல்லா
எல்லாமே நல்லாருக்கு அனைத்தும் நன்றா ஏ அதாவது லாஸ்ட்டா என் பையன் ஃபிப்த் ஸ்டாண்டர்டு வரைக்கும் ஒரு இ இதுல படிச்சான் இப்பயும் அங்கேயதான் கண்டடினியூ பண்றான் ம் ம் அந்த சிக்ஸ் ஸ்டாண்டர்ட்
ஓ சிக்ஸ்
உ ஹு ம் சிக்ஸ்டாண்ட்ர்டு அவன் வந் து எல்லாத்துலேயுமே பெஸ்ட்டு
ஆ ஆ ஆ ஓகே ஓகே
லா ம் நல்லா பண்ணுவான் அவனே படிச்சுக்குவான் நம்மள மாரிலாம் போட்டு கொழப்பிக்க மாட்டான் ம் ம் அவனே படிச்சுக்குவான் அவனே எல்லாம் பண்ணிக்குவான்
ஓகே ஓகே பரவால்ல நார்மலாவே இப்ப இருக்க பிள்ளைங்க வந்துட்டு ஃபிப்துக்கப்றம் அதுங்களாவே படிச்சுக்குதுங்க
இல்ல இது ஃபோர்த் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லருந்தே அந்த மாறி படிக்க சொ ஸ்டார்ட் பண்ட்டான் என் பையன் அவனே வந்து அர்த்தம் புரிஞ்சு படிக்க ஸ்டார்ட் பண்ட்டா
ம் ம் ம் செரி செரி
ம் அதே மாரி லாங்குவேஜஸுமே அவனுக்கு வந்து ஃபோர் லாங்குவவேஜஸ் தெரியும்
ஓ சூப்பர் சூப் பர் ஆ
ஃப்போர் லாங்குவேஜ் ஹிந்தி இங்க இருக்க நேஷ்னல் லாங்குவேஜூ ம் ம் ம் ஹிந்தி கலோக்கியலாவும் பண்ணுவான் ரிட்டன் ரீடிங் எல்லாமே
ம் ம் ம்
இங்கிலீஷ் நார்மல் நார்மலா இங்கிலீஷ் பேசுவான் ரொம்ப நார்மலா இங்கிலீஷ் பேசுவான் அதே மாதிரி நமக்கு தமிழ் எழுத தெரியாது அவனுக்கு
ஓ சேரி சேரி பரவால்ல ம் ம் அதான் அந்த மாரி அது வேற இதுல போய் படிக்கிற பிள்ளைங்களுக்கு அப்டிதான் இருக்கு
வந்து
என்னாச்சு
அக்கா வரலய அக்கா வரலய அது அதுதான் பாப்பா பக்கத்தில உள்ள பாப்பா அழுது ம் ம் ம்
இன்னும் உ பாப்பா வரலல்ல
அது டுவெல் ஃபார்ட்டி ஃபைவ் ஆகும் அதுவும் பயங்கரமா பேசும்
ம்ம் ம்ம் ஓ நம்ம பிள்ளையா கொக்கா
அதா நம்ம பிள்ளையா கொக்கா அதனாலதான் ம் அதுவு நல்ல பயங்கரமா பேசும் நல்ல அதாவது இங்க இருக்கவங்கள்டல்லாம் போய் இங்க இருக்கிற லாங்குவேஜில சண்டபோடும்
ம்
சண்ட போடுவோம் ம் அதாவது அது ஒரு ஃப்ரெண்டு வீட் ட்க்கு வெளாட போகும் யூஸ்வலா இப்ப யூ கே ஜி ரெகுலரா வெளாட போகும் வெளையாட போற இடத்துல வந்து வந்து அந்த அவங்க வீட்ல மேல இருக்க ஓனர் ஆண்டி வந்து திட்டிட்டாங்கலாம் நீ இங்கேயே வந்து வந்து வெளாண்டு வெளைண்டு கலீஜ் பண்ற நீ இன்மே வராத நானும் உங்க வீட் டு கழிஜ் பண்ணல நா என் ஃப்ரெண்டு வீட்ட கழிஜ் பண்றேன் கழிஜ் பண்ணிட்டு நான் கல்லா கிளீன் பண்ணி குடுதுட்டு போயிருவேன் நான் வெளயாட வர்றது பிடிக்கல நீங்க எப்டி சொல்லுவீங்க நா ஒன்னும் உங்க வீட்டுக்கு வெளையாட வர்ல
ம்
அப்டின் புடிச்சு திட்டி வுட்டு வந்துருச்சு
பரவாலயே அ
நேத் சொல்லுது ஒனக்கு மேல பயங்கரமா இருக்கு உன் பொண்ணு அது திச்சு அது பய் அது பைக்குக்கு அது அங்கே அ அந்த லங்குவேஜ்ல அவங்க அங்க சொன்னாங்க அப்டி ம் அ அஸ்ட்டுபிரே அவ்ளோ பிரேவு அவ்ளோ பிரில்லியண்ட் அவ்ளோ தைரிய சாளி உன் பொண்ணு அப்டின்னு சொல்லி சந்தம்மா யாருக்கும் பயப்படாது
பரவால்ல ம்
தனியா இல்ல இல்ல இருட்டுகுள்ள தனியா வுட்டாலும் போயிட்டு வந்துரும்
ஓ பரவால்ல சூப்பர்டி
ஆனா அதுக்கு ஆப்போசிட் என் பையன்
அஹ்
நாங்க ஹால்ல இருப்போ ஹால்ல இருந்து ரூமுக்குள்ள இருக்க டாய்லெட்ல போமா டாய்லெட்டுக்கு போ மாட்டான் பாப்பா வறியா எனக்கு தொனைக்கி பாப்பா பாப்பா வர் றியா எனக்கு தொனைக்கி அப்டின்னு கேப்பான்
ம் எப்போதுமே இந்த ரெண்டாது கொஞ்சோ சூட்டிப்பாதான் இருக்கும்
அ அது என்னமோ தெர்ல
ஆமா
மூத்தது மொகளைளே இது காள அப்டின்பாங்கல்ல அது மாரி இது எல்லா பெரியது ப்ரே ட்டுதன் சூப்பரா இருக்குங்க ஆமா ஒன் பொண்ணுங்க அழ அ நா ஃபேஸ்புக்ல இருந்த வரைக்கு ஆக்டிவாக இருந்த வரைக்கும் ஒன்ன பத்துன கொஞ்சோ கொஞ்சோ இன் பர்மேஷன்லா கடச்சுது அதுக்கப்றோ நான் ஒரு தேஜ்க்கு மேல ஆஃப்டர் கொரனா நான் எந்த சோசியல் மீடியாலயு இல்ல
அப்புடியா ஓ சேரி சேரி சேரி
டேஃபு லெவன் டேஸ்ல கொரன்னா எனக்கும் கொரனா பாப்பாவுக்கும் கொரனா வந்துருச்சி ஆ அதனால எந்த அதாது ஃபிப்டீன் டேஸ் குவாரண்டில்ல ரூம்குள்ள பே அந்த மாதிரி சோசியல் மீடியா இதுகலா பாத்து பாத்து ஒரு மாரி மைண்ட்டு டிஸ்டர்ப் ஆயிருச்சு அந்த நியூசுமே அதே நியூஸ் ஆ வருது
ஓ அப்டியா
அந்த மாரி நியூஸாவே ஃபீடுல வருது நம்ம டிஸ்கஸ் பண்றத வச்சா என்னன் தெர்ல அந்த மாரி நியூஸாவே வன்ச்சா பயந்து பயந்து அன் இன்ஸ்டால் பண்ணவ தான் அதுக்கு மேல
சேரி சேரி
அன்இன்ஸ்
சேரி இரு நான் கட் பண்றேன் நீ ஓ ஒரு நிமிஷோம் இரு
ஆ
ஆ ஆ